தேர் சார் நல்லாருக்கீங்ளா சார் சார் நல்லாருக்கே சார் சார் இப்ப சாப்பாட்லா ஆயிருச்சாங் சார்
ஆச சாப்ட்ட நீங்க
சார் சாப்ட்டே சார் சாப்ட்டு இப்ப ரேஸ்ட்டு எடுக்கிறேங் சார் கொஞ்சோ ஃபிரீ ஆயிர்ச்சு இனி நைட் டியூட்டி நம்ம இன்னைக் கெளம்பணு சார் ஆமாச் சார் நீங்க சார்
இன் சார் நா எனக்கு டே டியூட்டிதா சார்
ஓகே ஓகே சார் சார் இப்போ கிரிக்கெட்ல வந்து உங்குளுக்கு யார சார் புடிக்கு சார்
நா தோனி ஃபேன்தா சா நீங்க
சார் நம்பளா பழைய ஃபேன் சார் டெண்டுல்கர் ஃபேனு சார் அதுக்கப்றோ ஆமா சார் அதுக்கப்றோ நம்ப பாக்றதே இல்ல சார் பாப்பா பெறந்ததுலந்தே நமக்கு டி வி அவ்ளாக்கே எது இல்ல சார் மாட்ல உன்னா அதனால ஒன்னு இல்ல சார் எடைல மேச்சினா நா வெளில எதாக் கடைல பாக்கறது நியூஸ் பாத்துகிறது செல்லுல பாத்துகிறது சா அந்த மாதிரிதா பண்ட்டுகறே சார் ஆ சே ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்க சார் சார் உங்குளுக்கு தோணிக்கு முன்னாடி சார்
எனுக்கு ஒன்னே ஒன்னு தோனி மட்டுந்தா சார் வேத யாது இல்ல அப்போ தோணியத் தவிர்த்து யாரப் புடிக்குனா ஜடேஜாவ் புடிக்கு
சூப்பர் சார் சூப்பர் சார் ஆமா சார் அந்த எடையில கூட அன்னைக் கேரளாவுல பிரச்சனையாச்சே அவருதான சார்
புரில
ஆ பிரச்சனையாச்சில்ல கே கேரளாவ்ல எதோ
இல்ல சார் அத பத்தி எனக்கு எது தெர்லியே
ஓகே ஓகே சார் அவர் ஸ்ரீ அவர் ஸ்ரீசாந்தன இல்ல சார் ஸ்ரீசாந்துன் நெனைகிறே ஆ ஆ ஆ ஆனா அவர மாரி அவர மாரிதான ஃபேஸ் கட்ருக்கு
லேசா அது மாரிதா இருக்கு அது வந்து அப்போ டூ தௌசண்ட் செவன்ல நெனைக்குறே தெவன்டா அப்போ அப்போ வந்தா டிபியூ பண்ணாரு ஸ்டேசாந்த்து அதுக்கப்பறோ ஒரு டூ டவுசண்ட் டுவெல்ல என்னான் தெர்ல அப்போ எதோ ஒரு கேஸ்ல மாட்டி இதாயிட்டாரு
அததா சார் நா அவர்ன் நெனச்ட்டே நானு அவர மாரியே ஃபேஸ் கட்ருக்குல்ல
ஆ ஜடேஜா இப்போ வரைக்கு ஆடிட்தா இக்கறாரு
ஓகே ஓகே சார் ஓகே சார்
சி எஸ் கேல இந்தாரு இந்த வர்ஷோ டிரேடாயி ராஜஸ்தான் ராயல்ஸ்
சார் இப்போ அவுங்ளுக்லா இப்போ அமோண்ட்டு பேசிருப்பங்க சார் எவ்ளோ சார் தோணி சாருக்லா
இப்ப எயிட்டீன் கோர்ஸ் க்ரோஸ்சுன் நெனைக்கிறே சார்
ஓகே... ஓகே... சார்
அது இந்த வருஷ சாட்ல ஃபோர்ட்டின் குரோஸ்தா குட்த்தாங்க இந்த வருஷோ அதுங் குட்த்தாங்னா என்னன் தெர்ல அவ்ளதா எடுத்தாங்க. சோ... அவ்ளதாங் காச் குடுத்துப்பாங்க ஃபோர்ட்டின் கோஎஸ்தா பாக்கனுமே சிஎஸ்கோ தா
இல்ல சார் மே மேமுமே சார் மேமு இருக்கும்ல சார் இப்போ வந்து நம்ம இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு மேடம் இருக்காங்களா சார்
ஃபிலிம் இண்டஸ்ட்ரில இது அவங்க வந்து இது காவியா மாதன்னு நினைக்கே அவங்க வந்து இது
செரி சா இல்ல சார் ஆ ஆமா சார் அவங்க ஒரு மேடம் வந்து கலாநிதிமாறன் அ
ஆ அவங்கதா காவியா அவங்க பேர் காவியாதா
ஓகே ஓகே சார் அவங்க தா சார்ரு
சன்ரைசர்சைடுரபத் அவங்க டீமு
ஓகே ஓகே சார் அப்பறோ நடிகர் ப்ரீத்தி ஜிந்தா அவங்க எடுப்பாங்களா சார்
அவங்க வந்து பஞ்சாப் டீம் அவங்க பிரீத்தி சிந்தா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்கு வந்து காசி காசிநாதன்னு நினைக்குரே அவ பேரு முழுநேம் தெரியல.
ஓகே சார் ஓகே சார் சேரி சார் இப்போ வேறு யாரு சார் நம்ம எடுக்கிற மாரி இருக்கு சார்
புரியல
இல்ல சார் லிஸ்ட் இருக்கும்ல சார் இப்போ இவங்க எடுத் தங்களா சார் ஆய்ட்டுரு ஆப்
அதுல யார்யார எடுப்பாங்கன் தெர்ல
சேரி சார் சேரி சார் சேரி சார் அது இல்லாம அது இல்லாம சாருக்கு ஒரு பைக் கொடுப்பாங்க சார் எப்பயுமே
ஆ அது ம் அது வந்து இது ஸ்பான்சர் வச்சுருப்பாங்க அங்க ஸ்பான்சர்ஸ் வச்சு வெப்பாங்க
ஓகே சார்
இப்பே ரிசேன்டா எப்ப சார் கடைசியா கிரிக்கெட் பாத்தீங்க நீங்க
சார் அததா சார் சொல்றா சார் இல்ல சார் ஆமா சார் ஆமா சார் நமக்கு இல்ல சார் நமக்கு வந்து மொபைல் மட்டு தா சார் வேற ஒன்னு இல்ல ஏன்னா பாப்பா பிறந்து இப்போ ஒன்ர வயசுதா ஆகுது. இப்போ அதுக்கப்பறோ தே குக்கர் சவுண்டு கேட்டா கூட சவுண்டு எழுந்திச்சிக்குவாங்க அதனால மொபை மொபைலுமே சைலண்ட்ல தா எ மச்சி சொன்ன மாரி இருக்கு யார கூப்ட்டாலு ஒரு அர மண் நேரோ கா மண் நேரோ கழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு அதனால இப்போ எது பண்றது இல்ல சார் இப்போ பாத்தீங்கனா நமக்கு பக்கத்துல இருக்குது சாரு இருக்கு பக்கத்தில ஷோரூம் ஒன்னு இருக்குது வசந்தன் கோ ஷோரூமு உங்க வெளில போடுவாங்க டிஸ்பளே பாத்துக்கவேன்டிதா சார் அப்டி பாதுக்கவேண்ட்தா இல்ல மொபைல்ல பாத்துக்க வேண்டிதா இல்லேன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு நா இருப்பே சார் பேசண்ட்டாலாத இடத்துல சும்மா ஃப்ரீய ஒரு சிலருக்கு பாக்குற மாரி இருக்கோ நியூஸ் பாப்பே சார் அவ்ளோக்கா நல்ல நியூஸ் பாப்பே சார்
நா வந்து பாத்தீங்ன்னா கிரிக்கெட்டுன்றது எப்பயுமே டெய்லியு விளயாடுறதா நாங்க
அதா அதா சா
கிரவுண்டுக்கு போய்டுவோ காலேஜ்ல இருந்து வந்தோட்னே முணு மணிக்கு வீட்டுக்கு போவோ முணு மணிக்கு விட்டுக்கு வந்துட்ட அப்புறோ நாலு நாலரை மணிக்கெல்லா க்ரவுண்டுக்கு போயிடுவோ கிரிக்கெட் விளயாட்துக்கு எப்போனனும் கூப்பிட்டனா அது விளையாட்டுராதுக்கு ஒரு கிலோமீட்டர் நாங்க நடந்தே போவோ எங் கோள் ம் கண்டிப்பா பாஸ் கார்ல ஒன் கிலோமீட்டர் இருக்கு அக்சுலே அப்டியே நடந்து போக அது ஒண்ணு தெரியாது
செரிங் சார் செரிங்க
பத்து நிமிஷ அவல தா நடந்து போனா
ஓஹோ சேரி சார் சேரி சார் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா ஒன்னாவே இருப்பீங்களா சார்
ம் ஆமா ஸ்கூல் ஃப்ரெண்டு
சேரி சார்
அவன் பக்கத்து ஊரு அவனுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அவன் நடந்தே வருவான் இல்லனா யாருகிட்டயாது லிஃப்ட் ட்டு கேட்டு வந்துருவான் நா அப்படியே நடந்தே போனனா ஸ்ட்ரைடா ஸ்கூல் கிரவுண்டுக்கு போய்டுவோ ஸ்கூல் கிரவுண்டில தா இருக்குறது விளாடுவோ
சேரிங்க சார் சேரிங்க சார் அதாவது இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்களா சார் இல்லை வே வெளியூரில போய்டாங்களா சார்
இப்பதா காலேஜ் முடிஞ்சிருக்கு எல்லா கெளம்பிருவானுங்க வேலைக்கு எங்கயாவது போயிடுவானுங்க அவ்ளதா எல்லா
அவ்ளதா சார் இன்னி அடுத்து எப்போயாவது மீட் பண்ண வேண்டியதா சார்
ம் எப்பயா தா மீட் பண்ண முடியு
அதா அதா சார் வந்து சர்டிஃபிகேட்டல்லா வாங்கியாச்சா சார்
ஆஹா இல்ல சார் அதெல்லா இதுக்கப்புறந்தா வாங்கனு ம் ரிசல்ட் டே இன்னைக்குதா வந்துச்சு
சூப்பர் சார் சூப்பர் சார் எப்டி சார் சார் செம சார்
அடுத்த வருஷ டிகிரி இப்ப தான் போய் வாங்கனு காலேஜுக்கு
செரி சார் என்ன மேஜரு சார் அடுத்த வருஷ அடுத்த வருஷ எதா இப்ப படிக்கிறீங்களா சார்
இல்ல சார் இதுக்கப்றோ எதுவு படிக்கறதா இல்ல இதுக்கப்பறோ ஒர்க்குக்கு தா போகணு
செரி சார் என்ன ஜாப் என்ன மாரி ஜாப்புங்க சார்
எந்த ஐடி ரிலேட்டட் தா சோ அதா கோர்ஸ் முடிச்சுட்டு எதாது போகணு
ஓகே ஓகே சார் ஓகே சார் சூப்பர் சார் பரவாயில்ல சார் இது ஃப்ரெண்டஸுக்குலா எல்லா அப்டியே கூட்டு போயிடுவிங்களா சார் இல்ல அவங்க வேற வேற ஜாப்க்கு
அவங்க வேற எதாவது பண்ணுவாங்க எல்லாருக்கு ஒரே மாரி லைஃப் இருக்காதுல
இல்ல சார் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தரு இருப்பார்ல சார்
ஆஹ அவன் இன்ஜினியரிங் தா க்ளோஸ் ஃப்ரெண்ட்லா இன்ஜினியரிங் அவன்
செரி சார்
காலேஜ்ல அப்டி யாரு க்ளோஸ் இல்ல
செரிங்க சார் செரிங்க
நம்ம ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ்லா மோஸ்ட்டு க்ளோசா இருந்தது
சேரி சார் சேரி சார்
அவனுக்கு இன்ஜினியரிங் போயிட்டா சோ அவனுக்கு இன்னு ஒன் இயர் இருக்குது
ஓகே ஓகே சார் ஏன் சார் அவரு ஜூனியரா சார் இல்ல எப்டி
இல்லல்ல ஒரே கிளாஸ் தா இன்ஜினியரிங்ல நாலு வர்ஷோ ஆர்ட்ஸ்ல மூணு தானே
ஓ சாரி சார் சரி சூப்பர் சார் சேரிங்க சார் சேரிங்க சார் சேரிங்க சார் சார் உங்களுக்கு இப்போ உங்கள் ஊர்ல என்ன சார் ஃபேமஸுங்க சார்
எங்க ஊர்ல ஃபேமஸ்னா அப்பல்லா எதுவு இல்லைங்க சார் உங்க ஊர்ல
சார் நம்ம மதுரை சார் மல்லி தா சார் மதுரை
ஓ ம் அங்க நான்வெஜ்லா நல்லா இருக்கு
ஆமா சார் நமக்கு மதுரைனா ம மெயின் மதுரை கிடையாது சார் நமக்கு உள்ள கிராமோ வளையங்கு வளையங்குளோன் சொல்லி ஒரு கிராம சார்
ம்
அங்க வந்து கொசுவங்குண்டுன்னு ஒரு ரொம்ப கிராமோ சர் பஸ்சு வசதி பாத்தீன்னா உங்களுக் காலைல ஒரு ஒரு பஸ்சு ரெண்டு பஸ்சு வருங்க சர் அந்த ஊர் மக்கள் வந்து கொசங்குண்டு ஏ பேர் வச்சாங்ன்னா கொசவர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க அதாவது மண்பாண்ட செய்யறவங்க அதிகமா இருந்தாங்க முந்தி காலத்துல இருந்தாங்க இப்பயு இருக்காங்க சர் அவங்க குடும்போ வந்து பாத்தீங்னா ஒரு பத்து குடும்போ இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஊரே ஃபுல்லா அவங்கதா இருந்துருக்காங்க சர் அங்கிருந்து மதுரைக்கு வரது ஆமா சர் இப்ப சித்தப்பா பெரிப்பா இருப்பாங்கள சர்
ம் ம்
அந்த மாரி இருந்திருக்காங்க சர் அதுக்கப்புறோ பாத்தீன்னா விருதுநகர் டிஸ்டிக்கு இந்த மாரில்லா போயின்ட்டு வியாபாரோ பண்ண போறப்போ அப்படிப்படியே செட்டில் ஆய்ட்டாங்க சார் இப்ப அந்த ஊருக் ல வசதி எதுமே இல்லாதனால அப்டிஅப்டியே செட்டில் ஆய்ட்டாங்க சார் இருக்காங்க இன்னு ஃபேமிலிலா இருக்காங்க சர் ஆ மண்ணெல்லா பாத்தீங்கன்னா நல்லா தரமா தா இருக்கு சார் நா பாத்த அளவுக்கு இப்டிலா பண்ணுவாங்களா அவ்வளவு சிரம பட்டு பண்றாங்க சார் ஆனா வியாபாரம் பாத்தீனா ரொம்ப மந்தமா தா இருக்குங் சார்
சோ அதனால நெறைய பேர் வெளியூருக்கு பேய்டாங்க
ஆமா சார் ஆமா சார் நல்லா இருக்குங்க சார் ஊர் நல்ல ஊருங்க சர் கொசவன் குண்டு ஆ ம் நல்ல ஊருங் சார் சார் இப்போ நமக் கு அங்க அந்த மாரி வேற ஒன்னு இல்ல சர் ஏ சார்
ஆ நம்ப்ளுக்குலா அவ்வளோ பெரிய வரலாறுலா இல்ல சார் நம்மளுக்கு
சேரிங் சர் சேரிங் சார் பக்கத்துல ஏதாது உங்களுக்கு சார்
ஏனா எங்க ஊர் திருவிழா வேணா நடக்கு நல்லா க்ரண்டா நடக்கு ஒரு கிட்டத்த சொன்னா மூவாயிரோ பேரு டூ நாலாயிர பேர் வருவாங்க அவ்வளோ
அடே சார் பெரிய கூட்டோ சார் சூப்பர் சார் அப் சே மூணு நாளவா சார் சேரிங்க சார் என்ன கோயிலுங் சர்
இது மாதா சர்ச்சு ஒண்ணு தர்மபுரி டிஸ்டிக்கு சோ
பரங்கி மலையா சர்
இல்ல சர் அங்கல்லா இல்ல தருமபுரி டிஸ்டிக்ல பிபள்ளி பட்டினுவாங்க
சேரிங் சர் சேரிங்க சர் அப்டிங்ளா ச
அங்க நடக்கு திரு விழா
சேரிங்க சர் சேரிங்க சர்
அது பெருசா ஒரு க்ரண்டா நடக்கு
சேரிங்க சர் சேரிங்க சார் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சேவை செய்விங்களா சர் அந்த மாரி ஏதா கோயி நடக்கிறப்போ
புரில சர்
மக்களுக்கு எதான் குடுப்பீங்களா சர் அன்பளிப்பா எதாவது இப்போ மாதா கோவில் மூலியமா
அது வந்து அன்னைக்கு மூணு நாளைக்கு வந்து சாப்பாடு போ இது பண்ணுவாங்க ப்ப ஹெல்ப் பண்வாங்க எல்லாத்துக்கு
எப்டிங்க சர் மானிங் மட்டுமா சர்
மான் மதியோ ஆப்டர்நூன் மட்டு கோயிலுக்கு வரவங்க திருவிழா பாக்க வரவங்க நெறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களுக்
ஒரு ஊரே வந்துரு சர் நமக்கு
புரில ஆஹா ஊர்ல உள்ளவங்களுக்கு இல்ல களுக் குடுக்க மாட்டாங்க திருவிழா பாக்க வெளியூர்ல இருந்து வந்துருப்பாங்கல்ல
சேரிங் சர் இல்ல சர் நா கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து பாத்தீன்னா இந்த இதுல நாகர்கோயிலு தூத்துக்குடி சைடுல்லா பாத்தீனா சார் உங்களுக்கு அசன பண்டிகைன்னு சொல்லி நடத்துறா சார் நா கேள்விப்பட்ட அளவுக்கு அது எப்டின்னா சார் இப்ப சமைச்சிருவ சார் இப்ப ஒரு ஒரு து பேரலு இருக்குல சார் அதாவது பெரிய இதுமாறி இருக்குல்ல அண்டா மாறி அது மாறி ஒரு பத் தண்டா சாப்பாடு மட்டும் பத்தண்டா சாப்பாடு மட்டுன்னா அப்ப உங்களுக்கு சாம்பாரு கறி கொழம்பு கறி கொழம்பு சாம்பாரு அப் கொண்டு போவாரு இது இப்ப அள்ளி அள்ளி ஊத்துறா சார்
ஓ
வர்றவ யார் வந்தாலு ஊத்துறா சார் அந்த மாறி எதோ நடக்குமா சார் அதுக்காக தா கேட்டங் சார் வேற ஒன்னும் இல்ல
அப்பல்லா இல்லைங் சார் இது வந்து வெளி ஊர்ல இருந்து பாக்க வருவாங்க மூன் நாள் திருவிழால்ல சோ ஸ்டே பண்துக்கு இடம் இக்காது அங்க கோயில்லயேதா ஸ்டே பண்ணுவாங்க சோ அவங்களுக் கு வந்து சாப்பாடு தயார் பண்ணுவாங்க
அப்படிங்களா சார் அது ஒரு நேரம் மட்டுதானா சார்
அ மதியத்துல ஒரு நேரம் மட்டும் பண்ணுவாங்க மீதியெல்லா ஹோட்டல்லா அப்டியே அங்கங்க வச்சிருப்பாங்க திருவிழால கூட்டொ வரு நறிய கடைங்க ஒப்பன் பண்ணுவாங்க சோ மதியோ ஒரு வேளை மட்டும் இது பண்ணுவாங்க
அ சுத்தி கிராமம் அதிகோ என்ன செல்வா சார் அ கிராமம் அதிகம் அத்தா அத்தா சார் நல்ல வெவசாய பூமி சார் தர்மபுரி நா கேள்விப்பட்ட அளவு அத்தா அத்தா சார் சேரிங் சார் சேரிங் சார் வேற எதாவது நீங்க எதாவது உங்களுக்கு வீட்ல எதாவது ஸ்பான்சர் எதாவது பண்ணுவீங்களா சார் சர்ச்சுக்கு
இ இ இல்லைங்க சார் அப்புல்லா இல்ல அது வரி கட்டுவோ எப்பயுமே சோ எல்லார்க்குன்ட்டு அது மட்டுதா ம்
போவானுங்ளா சார்
ஆனா நாங்ல்லா தனியா எல்லா எதும் பண்ண மாட்டோமம மொத்தமா தீடிர்ன்னு ஊருல இருக்க எல்லாருமே இவனுக்கு குடுக்கணும்ன்னு சொல்லுவாங்க அ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் அப்டி எதாவது கேப்பாங்க அப்டி குடுப்போ சரி ஓகே இப்ப ஒரு ஆயிரோ குடும்பம் இக்கோ
ஆயிரம் குடும்பம் சூப்பர் சார் சேரி சார் சேரி சார் சேரிங் சார் சேரிங் சார்
து ரெண்டு பேரும் சேந்துதா நடத்துவோ
சூப்பரு சார் சேரிங் சார் சேரிங் சார் டைம் கிடைச்சா கண்டிப்பாக திருவிழா பாக்கலா சார் அப்புறமா ரொம்ப நன்றி சார் அ நன்றி சார்